வண்க்கம்
கால் பண்ணிருக்கே
அதாவது எனக்கு ஒரு கனவு வந்துது
என்னக் கனவு
அந்த கனவ நாம்ப வந்து நெஜமாக்குறோ
சொல்லு பண்ணிருவோ
ருவரும் துபாய் செல்கிறோம்
அடேங்கப்பா போடு
ஆம் நாம் இருவர் மட்டுமே உங்கள் குழந்தை யாரும் கடையாது எவரும் கடையாது
இது அடிச்சுதுடா அப்பாயிண்ட்மென்ட்டு ஆட்ரு
இருவரும் துபாய் செல்கிறோம் ஒரு பெரிய ரைடுக்கு செல்கிறோம் அந்த ரைடு ரொம்ப ஹைட்டாருக்கு
சூப்பரு
அருமியான ஒரு கனவு
கேக்கவே நல்லாதா இருக்கு ஸ் ஒல்லு
கனவை நம்ம இப்போ உண்மையாக்குறோ
எப்ப போலா மட்டு சொல்லுங்க
எப்ப போலா ஆனா உங்கி கிட்ட பாஸ்போட் இருக்கா
இல்லடா சில இப்ப நம்ப டூரிஸ்ட் விசான் இருக்குல்ல
டூரிஸ்ட் விசானாலு பாஸ்போட் தேவை இல்லையா
அப்டி இல்லியே
அப்டி இல்லையா
இல்ல
நாம் இண்டியாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும்மென்றால் பாஸ்போட் அவசியம் இல்லையா
அப்டியா சொல்ற
எனக்கு தெரியவில்லையா இல்லை இல்லை என்ன என்று எனக்கு தெரியவில்லையே
இல்லடா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாஸ்போட் வெச்சிருப்பாங்ளான் தெரியாது அதனால நம்ம டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டோன்னா போலான்ற மாரி நா நான் நெனைக்கிறே நா மாமா கிட்ட கேட்டு சொல்றே
ஓகே மாமா கிட்ட கேளுங்கள் அந்த ப்ராசஸை துடங்குவோம்
இப்பதா ஃபோன் இருக்கே போன்ல கேட்டாலே ஃபோன் சொல்ல போது
ஆமா ஏன்சருக்கு வெயிட் பண்ணிக் கொண்டு இருக்க வேண்டும்
ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு யாரோதா சொன்னாங்க யார் சொன்னானு எனக்கு தெரியில ஆனா இந்த மாரி பாஸ்போட் வந்து அப்ளை பண்றதுக்கான பெரிய ப்ராசஸ்ல திடீர்னு ஒரு டூர் போறோன்னு வெச்சுக்கோயே அப்போ டூரிஸ்ட் விசா மட் ட்டு எடுத்தா போலா அப்டின்னுட்டு
அப்படியா அது எனக்கு தெரியவில்லையே
எனக்குந் தெரில
விசாரிப்போம் என்னவென்று விசாரிப்போம்
விசாரிச்சுட்டா போது
ம் அப்படி இல்லை என்றால் நாம் வேற எங்கயாவது செல்வோம்
ஆமாண்டா இப்பல்லா பேக்கேஜா வந்திருக்கு
ம் ஆமா நம்ப பட்ஜெட்டில் ஆ ஆமா பிக்கப் ட்ராப் தங்குமிடம் உணவு சுற்றி பார்க்க இடங்கள் எல்லாமே அவர்களே தருகிறார்கள்
அப்படி தா எனக்கு கேள்விப்பட்ட
ம் நாம் நம் பட்ஜெட்டை மட்டும் சொன்னால் போதும்
ஆமா ஆமா எனக்கு பேசாம ம் மேல் நாடு எல்லாத்தையு ஒரு டூரு அட்லீஸ்ட் ஒரு நாலு ஊரு கவர் ஆகுற மாரி ஒரு பேக்கேஜ்ஜூ
ஆமா குடும்பத்தோடு வசதியாக செல்வதற்கு ஒரு வேனோ ஒரு பஸ்ஸோ எதையா
ஏண்டா கண்ட்ரி போறதுக்கு எப்பிட்றா பஸ்சு வெங்காயோ
கன்ட்ரி இல்லையக்கா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு செல்வோம் நல்ல ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டு அதில் குளித்து வருவோம்
போய்டுவோ இப்ப நீ வந்து எனக்கு வேற எங்கயோ வானத் காத்துல பறக்கணு ப்ளைட்ல போணுன்ற கனவ சொன்னியே அதுக்காக கேட்ட
அந்த கனவு தான் கொஞ்சம் இந்த விசா அந்த ப்ராசஸ்ல்லாம் இருக்குமல்லவா
ம்
ம்
நம்மளே கொலதெய்வ கோயிலுக்கு போகணும் ல
ஆமா
அதுக்கு ஒரு வாட்டி போனு
ஆமாம் நாம் போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு நெனப்பு
ஆமா நடுவுல கொஞ்சோ பங்காளிங்கல்லா எறந்துட்டாங்கல்ல
ஆ அது
அதனால கோவிலுக்கு போக மு டில
மொதல் ட்ரிப்பா நம்ப கோவில்லருந்து ஆரம்பிப்போம்
ஆமா காரு
தொடங்குவோம்
காரு இருந்தது வித்தாச்சி இப்ப நம்ப காரு
காரு வெளியதா வாடகைக்கி எடுக்கணும்
அதுவே வெல அதிகமா இருக்குனு நினைக்கிறேன்
அதுவே பெட்ரோல் டீசல் வெலையல்லாம் வேற ஏறிருக்கு
என்னடா சொல்ற
டீசல் வெலல்லா ஏறிடுச்சி
ஆமா
ப்ச் அதனால அதுவே கொஞ்சம் காசு அதிகமா வரும்னு நினைக்கிறேன்
இப்ப எல் பி ஜி மாதிரியும் கார்லா இருக்கு
ஆமா எல க்ட்ரிக் கார் வந்திருக்கு ஆனா அந்த எலக்ட்ரிக் கார்லாம் ட ஸிக்கு எப்டி வந்திருக்கா நம்ப ஊருல இரு
அதெல்லாம் வரல ஆனா வந்திருக்கு அந்த மாரி ஒரு ஆப் ப்ஷன்னா அதுவும் போகலாந்தான்
ஆமா அதுல கொஞ்சோ நமக்கு பணம் குறையும்
ஆமா மாமா கூட சொன்னாரு புதுசா ஒரு கார் வாங்கிடலாமான்னு கேட்டாரு புதுசா கார் வாங்கிட்லாமான்னு கேட்டாருடா
ஆ சூப்பர் அருமையான செயல்
ஆனா நமக்குதான் ஹலோ
அலோ
கேக்குதாடா
ஆ நல்லா கேக்குது
நமக்குதான் லோன் இருக்கு
ஆமா இ எம் ஐ ல போட்டுக்க வேண்டாமா இ எம்
குல்ல நக லோன் இருக்கப்போ அத அடைச்சிட்டு அப்புறம் இத பாத்தா கரெக்டா இருக்கும்
அப்போ மொத்தமா எல்லா சுமையும் சுமக்க முடியாது
ஆமாம் பாப்பாவ பள்ளிக்கு சேத்தாச்சு
ஆமா புது செலவு ஒண்ணு தொடங்கிருக்கு
ஆம் மா தம்பிக்கி
எல்லா குழந்தைக்கி
அனைத்தும் வாங்கியாச்சு போட்டாச்சு இன்னும் ஸ்டாப் ஸ்டாப்லரும் பேரு எழுதுனும்
ஓ சரி சரி பாதி வேலை முடிஞ்சிருச்சு
ஆமா பின்னடிச்சு பேர் ஓட்டுனா எல்லாம் முடிஞ்ச்சு
ம் எப்பைலருந்து அவுங்க பள்ளிக்கு போறாங்க
திங்கள் கிழமை
அப்ப அவுங்க பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஏன் ஒரு ஊர் பயணத்தை தொடங்க கூடாது
எங்கனா போயிட்டு கூட வந்துரலா
நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது மாமாவை கேளுங்கள் அவருக்கு விடுமுறை விடுப்பாரா என்று
சனி ஞாயிறு போலான்டா
சனி ஞாயிறு ஓ
நம்ம ஞாய் ற்றுக்கிழமை ஃப்ரீ விட்டுருலா சனிக்கிழமை போலா
ஓகே
நீ எந்த ஸ்பாட்டுன்னு மட்டு யோசி
ஓகே நான் தேடி வைக்கிறேன் எந்த இடம் ஒரு நாள் சுற்றுலாவாக இதை எடுத்து கொள்ளலாமா
கண்டிப்பா போயிட்டு வரலா
ஓகே அப்போ நான் பார்க்கிறேன் இடங்கள் பார்க்கிறேன்
சரிடா
உம் அதுக்கு எப்படி செல்கிறது ஒரு காரா வேனா
கார் தான் எத்தனை பேருன்னு சொல்லிடு
பார்த்தோம்னா வசதியாக இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா நீ மாமி பாப்பா கேட்டுக்கோ நா இங் க அத்தம்மா எல்லா கேக்குற
ஆம்
கேட்டுட்டு பெரிய காரா சின்ன காரான்னு பாப்போ இல்ல ட்ரெயினு ஜாலியா இருக்கு
ஆஹ் ட்ரெயின்
டிக்கெட் ஒரு ஆளுக்கு இருவதுரூவாதானு நினைக்கிற அதுல கூட பொயிட்டு காலைல ஒம்போது மணிக்கு ஒரு ட்ரெயினு இருக்கு
ஆஹ்
நம்ம போய் சுத்திட்டு திரும்ப வர்ரப்போ ஏழு மணிக்கு இருக்கு
ஓ
நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு ஆறு மணிக்கு வந்து இருந்தா கூட அப்டியே கொஞ்சோ அப்டியே ஒக்காந்து பொறுமையா வந்தர்லா
ட்டு அங் இங்யே கூட
கரெக்ட்டா இருக்கு கால சாப்பாடு சாப்டுட்டு போலா இ ல்லன்னா அங்க போயிட்டு சாப்ட்டுக்கலா
ஆ
அப்பறோ மதிய உணவு ஸ்நாக்ஸு எல்லா அங்கயே போய்டு
ஆமா
என்ன ஒண்ணுன்னா வெயில் ல பிள்ளைங்ள கூட்டுட்டு போனு
அதுதா ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது இந்த வெயில் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறது
அடேங்கப் பா அத ஏ கேக்கற இருவத் தி நாலு மண் நேரமு வீட்ல ஏ சி ஓடுது
ஆனாலு வெக்கையா இருக்கு
அதே அதே அதே
என்ன பண்றதுனே
உனக்கே தெரியுல்ல நா ஏ சி அவ்ளோ போட்டுக்க மாட்டேனு இப்ப ஏ சி ரிமோட்ட நாந்தா தேட்றே சரி பிளான் பண்ணிட்டு சொல்றியா ஹலோ ஹலோ கேக்குதா பாப்பா